சொல்லுமா எப்புடிமா இருக்க
நல்லா இருக்கமா எப்புடிமா நீ இருக்க
ஆ நல்லா இருக்கம்மா நம்ம ஒ பிஸ்னஸ்ஸு ஒண்ணு பண்ணோல்ல அத பத்தி பேசுவோம்மா
அலோ
அலோ சொல்லுமா
கடன் கூப்புட்டாங்கன் பாத்துணும்டம்மா சொல்லுமா என்னமா சொல்ணு
ஓ அத் ஸ்கூல்ல வந்து கேம்ஸ் எல்லா நம்ம வெளாணோல்ல அத பத்தி பேசிட் இருந்தோல்ல
ஆ சேரிம்மா அது வந்து ஒரு மாதிரி நல்லா ஜாலியா இருஞ்சு கரெக்ட்தா அதுல என்னமா பண்ண நீ
நா ஒரு ஒரு கேம் வெளையாடும் போது கரெக்டா ஜெயிக்கும் போது நா வந்து தோத்துருவ ஆ கழுச்சு உட்டு போயிருவ
நீதா அதுல எக்ஸ் எக்ஸ்பர்ட் ஆச்சேம்மா
ஆமா அதனால வந்து ஆ சில கேம்ஸ் த்துலா வந்து ரொம்ப ஐடியாலஜியா இருக்கு
ம்
அதனால அந்த கேம்ஸ் எல்லா வெளாட ஆரம்பிச்சிருவோ நா அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து
கரெக்ட்தா
நா வந்து சின்ன வயிசுல வந்து பிஸ் பிஸ்ன்ற ஒரு கேம் வெளையாட்டிருந்த அந்த கேம் ரொம்ப புடி க்கு அப்புறோ லூடோ புடிக்கு
சேரி நா உனுக்கு செஸ்ஸு கூட சொல்லி குடுத்துருக்கே
டேடி தா சொல்லி குத்தாரு செஸ்ஸு நீங்க இல்ல
அப்டியா ஞாபகொ வச்சுருக்கியா நீ
அதுல்லா நல்லா ஞாபக இருக்கு
ஒவ்வொன்னு அந்த பேரு பொதல் கொண்டு எல்லாத்தையு அவர் தா சொ சொல்லி குடுத்துருக்காரு
ஆமா பான் யான குதுர சோல்ஜர் ராணி
ஆமா
எல்லாமே கத்துகுத்தாரு எத மூவ் பண்ணா எங்க அடிக்லா எத பண்லா எல்லாமே அவர்தா சொல்லி குத்தாரு பி ஃபோர்
அதா அது கொஞ்ச நல்லா
டெப்துல போனாரு சொல்லி குத்தாரு
ஆமா அப்றொ எ ஃப்ரெண்டு பசங்க கூட உனு கொஞ்சொ அத என்னாந்த எக்ஸ்ப்ளைன் பண்ணி கத்து குத்துன்னே இருந்தாங்க அந்த பசங்க
ஆ ஆமா
அவுங்களோட சேந்து கூட நீ விளாட்ன நெறைய டோர்னமென்ட்ஸ் கேம்ஸ் எல்லா அவுங்க வெளாடி ஜெயிச்சிருக்காங்க
ம் ம் ம் கரெக்ட் ஞாபக இருக்கு அவுங்க எல்லா
அவுங்க அப் அவுங்க அப்பா கூட இப்பதா ரீசன்ட்டா இதுவாயிட்டாரு
ஆமா கேள்விப்பட்டே ரொம்ப வருத்தமாதா இருக்கு அதுவு அவரு பொறந்த நாளு ஆ வரப்போகுது அந்த டைம்ல போயிட்டாரு
ஆமா ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதுக்கப்றொ அவுங்க ஃபேமிலிக்காக ஆ கொஞ்ச நம்ம வந்து எப்பவ்மே டைம் ஸ்பெண் பண் பண்ணியே ஆகணு சரியா
கரெக்ட்தா
அவுங்க சாப்டாங்களா இல்லையா நம்ப அத கேக்கணு அவுங்கள விசாரிக்கணு
ம் ஆமமா அவுங்கலா எப்டி இருக்காங்க ஏது இருக்காங்க பாக்கணு விசாரிக்கனுந்தா
அதுனால அவுங்களோட நம்ப லிங்க் வந்து அதிகமா வச்சுக்கணு
ம்
நா ஒரு வாட்டி ஒனக்கு அந்த இது செஞ்சு குத்தனே ஞாப இருக்கா
எது ஐயோ முண்டா முந்தா நேத்து எங்க காலேஜ்ல ஒரு அட்டன்னு ஒன்னு போட்டாங்கப்ப வாயில வைக்கவே முடியமும் அதுெல்லாம்ன்ன என்னே தெரியல ஏதோ கடையில வாங்கிட்டு ஏதோ ஏதோ கடலை மாவம் அது எதுையும் போட்டு அடன்னு ஒண்ணு செஞ்சு குடுத்தாங்க அது என்னமோ சாப்பிட்டேன் ஒன்னூன்னுதான் எடுத்த ஆனா அதை சாப்பிட்டேன் இதோ சட்னியா சட்னியில முக்கிய குடுத்தாங்க அ சட்னியும் நல்லா இல்ல உப்பு இல்லை காரம் இல்லை எதுவுமே இல்லை ஓப்ப ஏ தான் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்து சரி பரவாயில்ன்னு சாப்பிட்டோம் சாப்பிட்டு உன்னி உண்ணிதான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்தேன் ஆனா நீங்க ஒரு ஆட சொல்லி செஞ்சு கொடுப்பீங்க தெயமா ராகில போட்டு கீரை போட்டு இது நல்லா இருக்கும்
ஆஹ் அத நெய் எல்லாம் ஊத்தி கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா வர மாதிரி செஞ்சு கொத்துருக்கேன்
உம்
அதே மாதிரி வந்து மோமோஸும் உளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல அது வந்து ந சைர துத்துக்கு மைதாமாவ யூஸ் பண்ணி அதுக்கு அதுக்குள்ள ஸ்டபிங் எல்லாம் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஃபரென்ஸ் வச்சு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு அது போல அந்த மாதிரி ஸ்டபிங் வச்சு கொடுத்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும்
உம் இப்ப எங்க எதுவும் சாப்பிட முல பாக்கதான் முடியும்
நீ வீட்டுக்கு வந்தா செஞ்சை குடுக்கு போரேன்
வீட்டு்ல உம் வீட்டுக்கு வரலாம்
உனக்கு புடிச்சதெல்லாம் கேளு செஞ்சு குடுக்குறன் அம்மா
சரிங்கமா நான் வரேன்மா வீட்டுக்கு வரேன் செய்யுங்க பாக்கலாம்
அப்படியா
உம்
சரி சரி
மேடின பக்கேது
டாடி வண்டி ஓட்டிட்டு வந்து இப்பதான் ஆஹ் டேடகி தூங்கிட்டு இருக்காரு
உஉ உ சாப்ட்டாரா
ஆஹ் சாப்ட்டாரு
து இட்லி சாம்பார அம்மு
ஆம்மா இட்லி சாம்பார் அப்ற மாம்பழம் கரெக்டா சொன்ன
ஆனா உங்களுக்கு வெக்கமா இல்லயா
பொண்ணு இருந்தா குடுக்காம சாப்டுவோமா
ம் ம் ம் கரெக்ட் தா பொண்ணு இருந்துந்த குடுக்காம சாப்ட்ருக்க மாட்டீங்க என்ன பண்ண பொண்ணு இல்லியே ஜாலியா இருக்கீங்க
ஆம்மா ஜாலியா இருக்கு
கரெக்ட் தா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சேந்த அப்டி தா பொண்ணு தனியனாலே
அப்டிலா சொல்ல கூடாது என்னைக்கு நாங்க ரெண்டு பேரு. உ உனக்காக தா ஒர்க் பண்றோ
ஆ ம் எஸ் கரெக்ட்
அதனால வந்து நீ கஷ்டபடத சரியா
ம்
நல்லா சாப்ட்டு
இந்த அ்டை எப்டி செஞ்சீங்க அந்த ராகி அடை ரெசிப்பி சொல்லுங்க பாப்போ
ஆ அது ஒண்ணு இல்ல ரா ராகியா கொஞ்ச நல்லா கரைச்சுக்கணு தண்ணி விட்டு கொஞ்ச கொஞ்சமா கரைக்கும் போது அந்த கட்டி இல்லாத மாரி நம்ம அத கரெக்ட்டா ஆ க கரைச்சிட்டோம்ன் வச்சுக்கோ கர அ உப்பு கொஞ்ச போட்டுட்டு அதுக்கப்புற ஒரு கடாய்ல வந்து வெங்காயம் காஞ்ச மொளகா அதுக்கப்புற வந்து கொஞ்ச அந்த இது இருக்கு லா கீரை மூணுத்தையு போட்டு நல்லா வதக்கு வதக்கு வதக்கிட்டோனா அதுக்கப்
வெங்காய குட்டி குட்டியா கட் பண்ணணுமா என்ன
ஆ ஆம்மா அது ப் அதனால அதுல போட்டு நல்லா வதக்கி அதுக்குள்ள ஊத்தி நம்ப ஒவ்வொரு தோசையா நம்ம போடும்போது அப்போ கிறிஸ்பியா உனக்கு கெடைக்கணுனா கொஞ்ச நல்லா நெய் ஊத்தி சுட்ட எத்தோனா நம்மளு வந்து நல்லா இருக்கு டேஸ்ட் ச்ச வந்துரு அதுக்கப்புற அதுக் தொட்டுக்க நம்பா காரா சட்னி ஆ பூண்டு சட்னி அந்த மாரி ஏதாவது சாப்ட்டோனா இன்னு
அதுக்கு பூண்டு சட்னி செம்மயா இருக்கும்
ஆமா பூண்டு சட்னி நா ஒரு நாள் செஞ்சிருக்கே ஒனக்கு
ம்ம்ம்ம்ம் ஆனா ஹாஸ்டல்லா இருந்து இப்ப வந்த அதெல்லா வா எத்துன்னு போனு ஹாஸ்டல்லுக்கு இங்க சட்னி எதுமே நல்லா இருக்க மாட்டேங்கது தோசைக்கு வந்து அந்த பூண்டூ ஊருகா பூண்டு சட்னி அ அந்த மாரி எத்துட்டு போய்னோ
ஆமா நல்லா எண்ண எண்ண ஊத்தி செஞ்சா சூப்பரா இருக்கு அது கெடாது உனக்கு ரொம்ப நாள் அப்பிடியே இருக்கு
ம் வரே வரே வீட்டுக்கு வரே
ம் சேரி சேரி நீப்பா எப்போ உனக்கு அதிகமா லீவ் குடுக்குறாங்களோ அப்போ வந்துரு வீட்டுக்கு
ம் கண்டிப்பா வந்துருவோமா ல்லா துணியு இருக்கீங்கதா துணி எல்லாத்துட்டு எப்பிடியோ இந்த வாரலீவு விடுவாங்கன்னு நெனைக்கிறே இந்த ஒரு மண்டே டியூஸ்டே போயிட்டு ஆ தெரியு ஏதோ லீவ் விட்டுவாங்கன்ற மாரி யோசிக்கிறாங்க சோ பாத்தோ பாக்கலாம் அதுமலி லீவ் விட்டா வந்துருவேமோ
சேரிமா நீ வா
செஞ்சிவைங்க ஏதாவது நா கால் பண்ணுவே ட்யூஸ்டே இந்த மாரி டைம்ல வந்து கால் பண்றே
சேரிம்மா
ம்
நீ வந்தீனா நா உனக்கு உனு புடிச்ச ரெசிபில்லா செஞ்சி வைக்கிறே நீ சாப்புடு
சேரிம்மா ச பாத்துக்கோங்க ரெண்டு மூணு பேரும் நல்லா இருங்க சாப்புடுங்க ஒழுங்கா சாப்புடுங்க நேரத்துக்கு டைம் தூங்குங்க சாப்புடுங்க
சேரிம்மா நீயும் ஒடம் பாத்துக்கோ நல்லா இ ரே நல்லா ஹெல்த்தியான ஃபுட்லா சாப்புடு
ம் ஓகேம்மா கண்டிப்பா சேரிம்மா பாய்ம்மா
பாய் டா